ஹலோ
கேக்குதா ப்ரோ
ஹலோ
ஹலோ
ஆ ப்ரோ எப்டிருக்கீங்க ப்ரோ
கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ இப்ப
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி கீங்க
ஆஹ் நல்லாருக்கே ப்ரோ ஆஹ் உங்கள பத்தி சொல்லுங்க
ஆஹ் நான் இப்ப வந்து தேட் இயர் ஃபோர்த் இயர் லாஸ்ட் ப்ரோ
ஆஹ்
பீடெக் ஐ டி
ஓ ஹோ ஓக்கே
ம் நீங்க
நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன் பிடெக் சி எஸ் டி ஆஹ் ஆஹ் எந்த ஊரு ப்ரோ நீங்க
நான் கிருஷ்ணகிரி நீங்க
கிருஷ்ணகிரியா
ஆஹ்
ஆ ஓக்கே ஐயம் சென்னை நான் சென்னைல இருக்கே
ஓ சென்னை அங்க எந்த காலேஜ் ப்ரோ
வேல்டெக் யுனிவர்சிட்டி தான்
வேல்டெக்கா ப்ரோ நீங்க
மா
ப்ரோ எப்டி ப்ரோ காலேஜ்ல்லாம் ஓக்கேவா
ஆஹ் குட்டு தான் ப்ரோ நல்லாதான் இருக்கு ஃபர்ஸ்ட் இயர முடுச்சு செகண்ட் இயர் தான போக போகதான் தெரியும் நீங்க ஃபோர்த் இயரு ஏதாவது டிப்ஸ் குடுக்கணும் நீங்கதான் எனக்கு
டிப்ஸு நானே இங்க லோக்கல்ல சேந்துட்டே ப்ரோ தர்மாபுரில
தர்மபுரிலயா எந்த காலேஜு ப்ரோ
ஆஹ் தர்மபுரியில வந்து கவர்மண்ட் காலேஜு தா ப்ரோ
கவர்மண்ட் காலேஜா
ஆஹ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஆஹ் ஓக்கே ப்ரோ
சேரி இந்த ஃபோர் இயர்ஸ்ல உங்களுக்கு எப்டி இருந்தது காலேஜு
ஃபஸ்ட் இயர் தான் கொஞ்சோ கஷ்டமா இருந்தது ப்ரோ
அ போக போக ஜாலியா இருந்தது
ஃபஸ்ட் இயர் வந்து ச் காலேஜ் ஜாலியா இருந்தது சிலபஸ் ஃபஸ்ட் மத்திய மட்டும் கொஞ்சம் டஃப்பா இருந்தது
இங்கோ இங்க எங்க காலேஜ்ல வந் து எப்டின்னா நாங்க ஃபிரீதான் ட்ரெஸு போட்னு போனா மட் டு போதும் அதே மாரி ஏர்கட்லாம் எதும் பாக்க மாட்டாங்க ஃபிரியா வுட்டுருவாங்க என்டு டைம் ஆனா நம்ம வெளிய போலாம் உள்ள வர்லா
ஆஹ் ஆஹ்
ஃபஸ்ட் இயர் ரொம்ப ஹாப்பியா போச்சு எங்களுக்கு போவ போவதா டஃப்பா இருக்கும்
ஓ அப்ப ஓகே ப்ரோ உங்களுக்கு இங்கயா எதுவுமே கேக்குறத இல்லைங்க காலேஜ்ல எல்லாம் நீ காலேஜ்க்கே ஃபோன்ல மட்டு கேக்க மாட்டாங்க நா சிலபஸ் மட்டும் ஆஹ் சிலபஸ் ட்ஃப் இல்ல இயர் மட்டும் கொஞ்சோ
ஆ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தானே நீங்க ஃபோர்த் இயர் அதாவது ஃபோர் இயர்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஐடியா உங்களுக்கு
இப்போ த்ரீ மந்த் போய் பெங்களூர்ல என்ன கோர்ஸ் பண்ணலான்னு இருக்க ப்ரோ
ஓ ஹையர் ஸ்டடியா
ஆ
ஓகே ஓகே நா இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணல நானு இப்பதான் செகண்ட் இயர் தான் வந்துக்குறேன்
உம்
உங்களுக்கு எப்போ இந்த பிளான் தச்சு தேர்ட் இயர்லயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி தான் போனும்
இது எனக்கு தெரிஞ்சவங் ஒருத்தரு ஐடில ஒர்க் பண்றாங்க
ஆ
அவுங்க வந்து ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் ரெண்டு மூணு பண்ணி வைங்க. அவுங்க கம்பெனியிலே வேலை வாங்கி தர்ரன்ட்டாங்க
உங்குளுக்கு அப்ப இது இருக்காங்களா ஒரு மென் சார் டேபிள்ல ஒருத்தர் இருக்காங்க அவுங்களுக்கு சொல்லித்தர மாதிரி ஒரு பாட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு இங்க யாரு இல்ல
ரிலேஷன்ல இப்ப அவுங்க ரிலேஷனு
ஓ ரிலேஷன் வேறயா
ஆஹ்
ஓகே ஓகே
ரிலேஷன்றதுனால அவுங்க சொன்னாங்க சேரி அப்படியே முடிவு பண்ணி பெங்களூர்ல ப்ரெஷருக்கு ஒரு தேர்ட்டி வாங்கி தாரேன்னாங்க
ஆ இப்ப உங்குளுக்கு அது வருல
இன்டர்வியூ வரும் தான் ப்ரோ
இன்டர்வியூ ஆஹ் இன்டர்வியூ இருக்கும் அந்த பேக்கேஜ் எவ்ளவு எதிர் பாப்பாங்க
நம்ப பேசுறத பொருத்து இன்டர்வியூல
மேக்ஸிமம்மா உங்களுக்கு எவ்வளவு பிராஃபிட் அ கெடைக்கோ உங்களுக்கு
அவங்க சொன்னா நா வந்து ஒரு டூவெண்டி ய எதிர்பாத்தே
ஃபிரெஷ்ஷருக்கே
ஆஹ் ஆஹ் ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணட நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயிட் பண்ணிதான் நாலேஜு கெயின் பண்ணிதான் நம்ம அப்படி முன்னேறணும்
உம்ஹ்
அதனால ரிலேஷன் சொன்னாங்க ஸ்டார்ட்டிங்கே தேர்ட்டி தருவாங்க நீங்கள் அதாம் கவலைப்படாதீங்க
அப்ப உங்களுக்கு கான்பிடண்ட் தான் அப்ப உங்களுக்கு ஒரு பாத்திருக்கு நீங்க போறீங்க ஓகே
இருக்கு அ அது இருந்தாலயும் சில இடத்தல நானே கூட ஜாப் போய் கேட்பேன் புரோ
இப்போ ஒரு ஐஎர்ஸ்டடி படிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படியே சாதாரணமா இந்த பி யூஜி குடிச்ச மாதிரி பிஜிப்பய போற மாதிரியா
யூஜி கத்து வந்து இது ப்ரோ அடிஷனல் கோர்ஸ் பண்ற பிஜி பண்ணல
ஆஹ் பிசி இல் சைடு கோசா ஓகே ஓகே எந்த மாதிரி கோடிங் டைப்பா
இது ஃபுல் ஸ்டாக்கு
ஓ அதேதான் கோடிங் புல் ஸ்டாக் ஓகே
ஆஹ் அதுதான் ப்ரோ ப் ரோ உங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்லாம் ஓகேவா ப்ரோ
எங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்தா ப்ரோ இம்பார்டன் அங்க ஆமா பிளேஸ்மென்ட்தாங்க இது வச்சிட்டாங்க
நீங்க பல்லாவரமா இல்ல ஆவடியா ப்ரோ
ஆவடி ஆவடி
ஆவடில மல்டிடெக் ஆஹ் தெரியும் ப்ரோ நேத்து அங்கதான் சென்னையில தான் வந் சென்னை இப்ப என்ன
நான் யூனிவர்சிட்டி தான் மல்ட்டிடெக் ஐடெக் யூனிவர்சிட்டி நானு
ஆஹ் என் தம்பி ஒருத்தன் வேல்செக்கு ப்ரோ வேல்செக் திருவான்மியூர்ல
வேல்
வேல்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி
வேல்ஸ் ஓகே
திருவான்மையூர்ல இப்ப புதுசா ஓபன் பண்ணாங்களே ஐடி கம்பெனி மாதிரி
நல்லா இருக்காமா
செமயா இருக்கு ப்ரோ உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ப்ரோ
ஓ உள்ள கிளாஸ் ரூம்லயே பக்காதான்
கிளாஸ் ரூம்ல எல்லாமே காலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ப்ரோ
அச்சு முடியாது போல்லயே
ம் அடுக்குற இடத்துல இருந்து எல்லாமே ஏசி அஞ்சு லிஃப்ட் வச்சுக்கிறாங்க உள்ளே ஜிம்மு
ஐ ஆ கேக்குது கேக்குது
உள்ளே ஜிம்மு எல்லா வச்சிருக்காங்க ப்ரோ செம்யா இருஞ்சு தம்பி அங்கதா போட்
அங்க பிளேஸ்மெண்ட் டு அங்கெலா ஓக்கே வாங்க
ஆஹ் ஓக்கே ஓக்கே ஓக்கேன்தா சொன்னாங்க ஏன்னா இப்பதா ஃபஸ்ட் ஸ்டு பேச் தம்பி தான் ஃபஸ்ட்டு பேஜ்ஜூ அந்த காலேஜ் ஆரம்ப
அந்த காலேஜ்ல ஸ்டார்ட் பன்னி இப்ப தா பஸ்ட்டு பேஜ் சா போபோதான் தெரியும்
ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பல்லாவரத்துல யூனிவர்சிட்டி இஞ்சுல இன்ஜினியரிங்ல
ம்
வேல்ஸ் யூனிர்சிட்டி
ஆஹ்
இன்ஜினியரிங் அது இப்ப வந்து திருவான்மையூர்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்மிச்சுருக்காங்க ப்ரோ
ஓ
அதோட பிராஞ்சு தா இது எப்டியு ஃபஸ்ட் பேஜ் ச் இதுன்றநால பிளேஸ்மெண்ட் கொஞ்சோ இம்பார்ட்டண்ட்ஸ் குடுப்பாங்க
எவ்ளோ ஃபீஸ் வருது
ஃபீஸ் வந்து ஒன் லேக்கு தா ஒன் டுவெண்ட்டி தா ஆகுது
ஓக்கே ஓக்கே என்ன அ அவுங்க என்ன எடுத்திருக்காங்க அவுங்க
அவன் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து ஏ டி எஸ்
ஆர் அண்ட் சைஸ்ல ஏடிஎஸ் இருக்கா
ஆ ப்ரோ பி எஸ் சி ல
ஓக்கே ஓக்கே இங்க அந்த அளவுக்குல்லா இல்ல ஏசி போட்டோனா நார் போ நார்மலா தா இருக்கு இங்க
ஹாஸ்டல்லா ப்ரோ
ஆஹ் ஹாஸ்டல் வந்து டோட்டலா மூணு ஹாஸ்டல் இருக்குன்னு நெனைக்கிறே வந்து அப்ரோ வச்சிருக்கு அதுல வந்து பீத்ரி வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்ட் இயர்ரு கமெண்ட் பண்ணுவாங்க நல்லா இருக்காது சபா நல்லா இருக்காது சே ஆனா இன்டர்நேஷன்ல பிரின்சஸ்ல் வந்து இது போட்டாங்க ஒரு ஒரு ஒரு த்ரீ மந்த் இருக்கு நினைக்கிறேன் பின்னாடி ஸ் ஸ்ட்ரைக் போட்டாங்க இந்த மாரி சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்க வந்து மாத் தி இப்ப கொஞ்சோ நல்லா இருக்கு அங்க
சாப்பாடெல்லா ஓகேவா ப்ரோ
சாப்பாடெல்லலா ஓகே இப்ப நா வந்து ஹாஸ்டல்ல இல்ல டேஸ்காலர் நா என் வீடு பக்கத்து லதா இருக்கு
சென்னையிலயே உங்க வீடுங்ளா
பக்கத்துலதா இங்கிருந்து ஒரு டூ கிலோமீட்டர் போனாலே கலேஜ் வந்திரு
ஃபீஸ் எல்லா எவ்ளோ ப்ரோ சொல்றாங்க
இங்க வந்து ஸ்டார்ட்டிங்கே இங்க இப்ப வந்து இந்த கேட்டகரி ஏ பிளஸ் பிளஸ்தா போட்டாங்க இப்ப அந்த நேக் எல்லா வந்து செக் பண்றதுனால அந்த ப்ச் அந்த இது கிரேடு வந்ததுனால அவூங்க கொஞ்சோ ஃபீஸ் ஏத்துறாங்க இந்த மாசோ
ஆமா ப்ரோ கேட்ட
ஆஹ் ஃபீஸ் இங்க அதிகமாக்கிட்டாங்க டொனேஷ் இருக்காது ஆனா ப்பீஸ் இருக்கு
ஆமாமா நீங்க எப்படி நீங்கதா இப்ப காலேஜ் செகண்ட் இயரு உங்களுக்குதா எல்லாத் தெரியு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குேத்த மாரி பண்ணலா யார்னா அட்மிஷன் போடுறதா இருந்தா கூட சொல்லா
ஆஹ் சொல்லாம் ப்ரோ நான் எது இத பண்னா சொல்லுங்க நா பண்ற
உம் காலேஜ் எல்லா பிளேஸ்மெண்ட்க்கு என் தம்பிக்கு பிளேஸ்மெண்ட்தா தேவ
உம் ஒன்னு பிரச்சன இல்லை இங்க வந் து எங்க அப்பா எங்க அம்மா சித்தப்பா இங்கதா இருக்காங்க எல்லா காலேஜ்ல ஆம்மா ஆம்மா காலேஜ்ல வொர்க் பண்றாங்க நா வந்து அப்படியே அந்த காலேஜ்லதா இருக்க சேர்மன் தெரியு எனக்கு எதாவதுனா சொல்லுங்க பாத்திர்ர
ஓகே ப்ரோ ஃபீஸ் எதுனா ரெடியூஸ் பண்ண முடிமா ப்ரோ
ஆ ஃபீஸா ரெடியூஸ் பண்ணுவ அவுங்க ரொம்போ எல்லா எதிர்பார்க்க முடியாது நீங்க எதிர்பார்க்கிற மாரி அவுங்க கம்மி பண்ணுவாங்க அவ்ளதா
ஏதோ ஒரு பத்தோ இருபதாயிரோ கம்மி பண்ணுவாங்ளா ஓக்கே ஃப்ரோ
நா எடுத்ததுக்கு வந்து கம்மிதா ப்ரோ நா நா எனக்கு ஸ்கோப்பே இருக்காது இந்த சி எஸ் டஜில ஆனா டிசைன்ல எங்க வேனா போலா
நீங்க இப்ப என்னா எத்துருக்கீங்கன்னா
நா வந்து கம் யூட்டர் சயின்ஸ்ல டிசைன் இருக்கு
கம்யூட்டர் சயின்ஸ்லயே வந்து டிசைனிங் எடு
ஆஹ் ஆமா ஆ அந்த கேமிங் இண்டஸ்ட்ரி எல்லா போவேன் கிராபிக் டிசைனர் அந்த மாரி டைப்ல போவ நா
ம்
இப்ப இருக்காது ஆனா இது இருக்கும் அஹ் சீட்டு இருக்கோ
சீட்டு இருக்கோ வேல சீக்கிரமா கொஞ்சோ கெட்ச்சுரோ
சீக்ரமா கெளம்பிரோ
ஓகே ப்ரோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓகே ப்ரோ
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்சா
ஆமா ப்ரோ
புரில புரில
ஆர்ட்அஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு ஓகேவா இல்ல இன்ஜினியரிங் ஓகேவா
இங்க இங்க சொல்றீங்களா இங்க ரெண்டுமே ஓகே தா ப்ரோ என்னாச்சு நா இப்ப வந்து நீங்க எப்டி சொல்றது ஆ இதே ரொம்ப ஸ்கோப்பான ஒரு இதுன்னா கொஞ்சம் டஃப்பா இருக்கோ ரொம்ப இது ரொம்ப நெறைய பேர் இருப்பாங்க காம்படீஷன் இருக்கோ ஓடுறதுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கோ நல்ல நாலேஜ் இருந்தா போலா இங்க இங்க கெயின் பண்ற அளவுக்கு இன்டர்ன்ஷிப் எல்லா குடுக்குறாங்க
இன்டர்ன்ஷிப் அவுங்களே அனுப்ச்சு வுடுறாங்களா
ம்ம் அவங்களே அனுப்பிடுறாங்க நம்ம போடுறதுதா
நம்மளே போனோ
அம்ம அவுங்க அவுங்க மட்டோ சொல்லிடுவாங்க நம்ம பார்ட்டி செட் பண்ணிடனும் அவ்ளோதா
ஓகே கம்பெனிஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த கம்பெனில போய் பார்ட்டிசிபேட் ஆமா ஓகே கேக்குறோ நான் வருவாய எப்டி இன் நெக்ஸ்ட் வீக் வருவோம் சென்னைக்கு
ம்
பல்லாவரமு திருவான்மியூர் அப்டிதா வருவ
ம்
வந்தா கண்டிப்பா உங்களஃபோன் பண்ற
ஆ ஓகே ப்ரோ
உங்க காலேஜ் நேத்து விசிட் பண்றதான் ப்ரோ பிளானே எனக்கு
வேல்டெக் யூனிவர்சிட்டியா நீங்க வந்து வேல் வேல்டெக் யுனிவர்சிட்டி வரீங்கன்னா இங்க வந்து இப்ப வந்து இப்ப நீங்க உங்க காலேஜ்ல இருக்கீங்கள உங்க காலேஜ் வந்து லாங்குவேஜ் ஃபுல்லா தமிழ் தானே
ஆமா
ஆ ஆனா இங்க அப்டி இருக்காது இங்க வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கோ நீ நீ நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணனும்னா இங்கிலீஷ்லதா கம்யூனிகேட் பண்ற ஸ்டூடென்ட் கிட்டயே ஆமா ஸ்டூடெண்ட் கிட்ட இங்கிலீஷ் தான் கம்யூனிகட் பண்ணுற மாரி இருக்கும் ஏன்னா தெலுங்கு பசங்க வந்து ஹிந்தி பசங்க தா இருப்பாங்க ஒரு மினிமமா தமிழ் பசங்க ஆமா தமிழ் பசங்க தான் இங்க கொஞ்சோ இதே ஐ டெக் மல்டி டெக் னா தமிழ் பசங்க ஃபுல்லா ஏன்னா இங்கதான் ஃபுல்லா லோக்கல் புடிச்சு வச்சிருவாங்க
யூனிவர்சிட்டில தான் வந்து
டீம்ட்முனால எல்லா அந்த ஏ பி பசங்க அப்புறோ பீஹார் அதெல்லா அங்க இருந்து எங்கந்து அங்க இருந்தெல்லா வருவாங்க இங்க ஸுடெண்ட்ஸ்
இப்போ நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கிறீங்களா ப்ரோ
நான் யூனிவர்சிட்டில தான் இருக்கேன்
அப்ப நீங்க நான் ஃபீஸ்டரக்சர் எதனாது கேட்ட சொல்லி கேட்டு சொல்லுவீங்களா
ஆ நான் சொல்றேன் ஃபீஸ் ஆ ஓக்கே நா சொல்றே எது எதுஎதுனு உங்கிட்ட சொல்றேன் அட்மிஷனு ஓபன்னு ஆயிருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபுல்லா அட்மிஷன் இப்பதைக்கு ஓப்பன் தான் இருக்கும் ஃபுல்லா ஏன்னா இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க